லோ
கேக்குதாக்கா
ஆ கேக்குதுமா ம் பேட்டுக்கு என்னாச்சு ம்
யதாவ்து பெடிகிரி வந்து அது நான் பெடிகிரி குடுக் க்கலாமா ஹோம்ஃபுட் ரெண்டு வாட்டி பெடிக்கிரி ரெண்டு வாட்டி தா குடுக்கணுமா அதுவும் ஓம் ஃபுட் வந்து பாலு தா பாலெல்லா குடுக்கூடாதா பாசோதா குடுக்குடாதா பாசனம் குத்தா வந்து ரெட் ரெட்டா வந்துருமா தை சாதோ ஆ வந்து அப்டி யெல்லா வந்து சாதோ இல்லாம தயிர்ல வந்து பெடிக்கிரி இருக்கு பாத்தீங்களா அந்த அரச்சு மிக்ஸ் பண்ணி குடுத்தா நல்லா சாப்டுமா அப்புனு கொஞ்சோ ஒரு மாசோ கழிச்சு முட் முட்ட முட்ட கலந்து குடுக்கலாமா
ஓ அப்போ வந்து தைர் சாதம் பால் சாதம்ன்றதே குடுக்க கூடாதாமா அதாவ்து இப்பே பப் இப்ப குட்டின்றதுனால குடுக்க கூடாதா இல்ல எப்பயுமே குடு
எப்பவுமே குடுக் கூடாது‌ பால்ச பாலே குடுக்கூடாதா பப்பீங்க
ஆ பாஸ் அடிப்பாவி அப்ப என்னாத்தடி குடுக்குறது பெடிகிரியாவா
ஆனா வந்து அனா அன்னீக்கு வந்து அன்னைக்கு கால் வந் வீட்டுக்கு வந்தோடனே பசி போல ஒரே கத்திக்கிட்டே இருந்தா எங்க அம்மா வந்து பால் குடுத்தாங்குறே குடிச்சட்டா பால்லு தின்னய குடுத் ஊத்துனா கட கடன்னு குடுஸ்ட்டாங்க
வேற யார்ன்னா போடாமயே வளத்துணு வெச்சுனு இருந்துகோவொங்களமோ என்னவோ தெரியலடி அங்க அதுதான் குடுக்குறது வந் தே ஒரு ஒன்னு பண்ணா நல்லா எவ்ளவோ இருக்கு தெரியுமா அழகா வளத்து எவ்ளோ சூப்பர் சூப்பரா காமிக்கிறாங்கொ டாகுங்க எல்லா இவனுங்கல்லா இப்டியே இருக்குறானுங்க பாரு
ராயல் கிணல்னு ஒரு ஃபுட்டு் அது காஸ்ட்லி அது ஒ பாக்கெட்டே ஆய்ருபாவா ஒரு கே ஒன் கேஜி ஆயருபாவா எங்க ஆயருபாய்க்கு போற ஆனா அதே மாதிப் அவுங் இன்ன சொன்னாங்னா கொடுங்க அப்டில்னா அதே லெவல இருக்கது பெட்டிகி நார்மல் பெட்டிகிரின்னு இருக்கு
கொஞ்சொ செட்டுல் ஆன பெறகு வாங்குங்கடி அம்மா தாய்ங்களா இருக்க இருக்க நீங்களு சேத்துக்காதிங்கடி செலவுங்கள ம் ம் யோசிங்கடி இதெல்லா யோச்சு பாத்துட்டு பண்ணுங்கடி எதுவா இர்ந்தாலு உ தங்கச்சி காரி தா எதையு யோசிக்க மாட்டா எல்லா வேணு வேணு வேணு வேணு ஆசபட்டுக்குன் வாங்குறது
ட்டுனாலே கொஞ்சொ அடிக்ட் ஆயிட்றால என்ன பண்றது
அது கரைட்டுடி இது வந்து இதெல்லா இப்ப நமக்கு யூஸ் செலவு ஜாஸ்தி புருஞ்சுக்கோ இதெல்லா செலவு ஜாஸ்தியான போர்ட் க்கு அப்புடி செலவு கெடையாது நம்ம வெக்கிறதுல ஒரு கப் குட்டி கப்ல ஒரு கப்பு வச்சாலே பெரிய விஷ்யோ காய்கறிங்ளே வச்சாலே போது அதுக்க் நீ வந்து என்ன வாங்க போற தெனையதா வாங்க போற வேற ஒன்னு வாங்க போறதுல்ல இதுக் ஆனா அப்டி கெடையாது இதுக் இன்ஜெக்ஷன் மொதல் கொண்டு நம்ம எல்லாமே போடணு எல்லாமே அதோட அசசரிஸ் எல்லாமே வாங்கணு அத பாதுகாப்பா வெச்சு கணு அது ஒருத்தருங் கடிக்காம இருக்கதுக்கு அதுக்கு இன்ஜெக்ஷன் போட்ணு இதெல்லா இருக்குது யோசிங்க வேற ஒன்னு உங்கள வாங்க வேணா அது பண்ண வேணா அதெல்லா சொல்லல எனக்கு இதெல்லா ரொம்ப புடிக்கு யோசிச்சு பாத்துட்டு உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்குமோன்னு பாருங்க அதாது நம்ம நல்லா வெள்ளா இருந்தா ஓகே ஓகேவா ஏன்னா நம்மளே இப்ப கஸ் டத்துல இருக்கோ நம்ம அது ஒரு டாகு தா டாகுன்ற ஒரு மனுஷனுக்கு செலவு பண்ற செலவு தா நம்ம டாகுன் சொல்லிறோ ஆனா அதுக்குன்னு மாசொ இவ்ளோ செலவிடு எங்க அக்கால்லா வாங்குனாங்ளே எதுக்கு குடு துனாங்க மாசொ அஞ்சாய ருபா ஆறாயருபா எனக்கு செலவு வருதுடி என்னால முடியிலடி இருக்குற செலவு பத்தா ன்னா அவுங்களு மூனு மாசொ வச்சிர்ந்து குடுத்தாங்க அவுங்களு வளத்தாங்க கூடவே ஒரு மாசத்துக்கு அஞ்சா ஆமா இதே ல இதுதா வாங்குனாங்க வேற ஒருத்தருக்கு குடுத்துட்டாங்கொ
அப்டியா லேப் வாங்குவாங்ளா இல்ல கோல்டன் டிரைவர் வாங்குனாங்களா
அதா கோல்டன் இது இதுதா நெனக்கிறே அதுவு இதே மாரிதா இருந்ச்சு தெரிய்மா அவ்ளோ நல்லா வெச்சு அவ னு அழு அழுனு அழுவா அவ அதுக்கு மேல அதுங்ளு வாங்குனு வாங்குனு வாங்குனு வாங்ணுனு ஆச அதுங்க ஆனா மூனு மாசொ வச்சிர்ந்ச்சி மூனு மா சத்துக்கு அப்பறமா அவுங்ளுக்கு தெரிஞ்சிடுச்சு ஒர்த்தர்க்கே வேல ஜாஸ்தி அவுங்க அம்மா தா வேலைய பாக்குறது இந்த பாத்ரூம் போறது ஆயி போறது குளிப்பாட்றது ஆசைல ஜோர்ல ரெண்டு வாட்டி மூனு வாட்டி பண்ற ஆளுங்க அதுக் கப்றமா திருப்பி யார் பண்றது இவுங்க தா பண்ணனு எங்கயு விட்டு போ முடியாது அது ஒண்ணு நமக்கு இது கடையாது நம்ம எங்க ஊருக்கோ போ போறது கெடையாது ஆனா அவுங்க ஊரு ஊரா போறவங்க அவுங்க போயினே இருப்பாங்க வீட்ல வுட்டுட்டு போ முடியாது ஒருத்தர டிபெண்ட் பண்ணணோ யார்கிட்டதா குடுக் அது ஒண்ணு இருக்கு ஒரு மாசத்துக்கு ஆறாயிரபா அவளுக்கு செலவாகுமா
அப்பாடி
இங்க மட்டு இதெல்லா நீ புரிஞ்சுக்கோ ஏன்னா நா அவகிட்ட பேசுறதே வேஸ்ட்டு ஆ அது இருக்கு அதுக்கு குரூமிங் இருக்கு ஆ குரூமிங் இருக்கு அதுக் கப்பறமா ஹே நெயில்ஸ்கு இருக்குது ஹேர் ரிமூவுக்கு எல்லாமே அதா இரு அதான் சொன்னனே மனுஷனோட இது என்னவோ அதேதா
ஐயோ நாய்க்குட்டிக்குக்கா சுகர் சுகர் இருக்கா கேட்ராக் சர்ஜரி பண்ணுமா கண்ணு பொறவிழுந்துருக்கா கேட்ராக் சர்ஜரி பண்ணோன்றாங்க ஒரு நாய்க்குட்டிக்கு நம்புளுக்கு என்னன்னா வருதோ அதே அதே மாரி
பாமா பின்ன அதுவு அதே தானடி அது அதாவது நம்ம அது ஏதோ ஒண்ணு வளக்குறோன்னு வளத்துன்னு போய்ட்றோ ஓகேவா அது இப்டி இருக்குதுனன்னாக்கா இதெல்லா பாத்துக்குட்ருக்குது
நாங்க சீக்ரோ போய்ட்டோமா இன்னோரு பப்பி ஒரு நாய்க்குட்டி பெரிய நாய்குட்டிக்கா நாய் அது குட்டி போட போது போல ஏழு குட்டி போட்டுச்சா சிசேரின் பண்ணி குட்டி எடுத்தாங்க நார்மளா குட்டி வெள்ல வரலேன்னு சிசே யன் பண்ணி டூ குட்டிய வெளிய எடுத்தாங்க இன்னோரு நாய்க்கு வந்து கிட்னில கல்லா யூரின் போற அட எடோ வந்து அடச்சுக்கிச்சி செரி அதா டாக்ட்ரு இன்னோரு எடோ ஓட்டப்போட்டு குடுத்துருக்காரு உ யூரின் போறதுக்கு அதுவு அடச்சுக்கிச்சி அதுக்கப்புறோ அத ஆப்ரேஷன் பண்ணாங்க அதுக்கப்புறோ வந்து அன்னிக்கி ஒரு நாளு
இதெல்லா பாத்துமா அவுங்குளுக்கு வேணுனாச்சு
இல்ல எனக்கு இப்பதா ஃபர்ஸ்ட்டுக்கா அந்த ஹாஸ்பிடல் போயிட்டு பாக்குறே இன்னாடா இது நாய் குட்டிகுளுக்கு இவ்வளோ வருதா அப்டீன்ற மாரி இருக்கு
லனு தெரில நம்ம அப்சர்வ் பண்ணி இதுக்கு இது பிரச்சன ஏதோ பிரச்சன இருக்குது அப்டீலா அப்சர்வ் பண்ணுவோமான்றது எனக்கு டவுட்டாகுது நா எனக்கு அந்தளவுக்குலா நா பாப்பனா யோசிச்பண்ணா நா எனக்கு ரொம்ப ஆச இருக்கு இல்லன்னு சொல்லல வளக்கணோ அதெல்லா பண்ணணோ ஆ னா நமக்கு அது செட்டா து செலவு பண்றது இருக்குது எனக்கு நல்ல வசதியா இருந்தன்னா எடோ இருக்குதா இப்போ நா வாங்கி வெக்கற அது வேற விஷ்யோ இப்ப நம்ப ரேஞ்சுக்கு என்னவோ நம்ப லெவல்க்கு என்னவோ அத வாங்கி வெச்சுகுன்னா போது செரிந்தா நா அவகிட்ட அவகிட்டெலா பேசவே முடியாது அவகி ட்ட செரி நா அவ கிட்ட என்ன பேசுவோல நா கேக்கவு கெடையாது நா குடுத்துட்டோ அப்டீன்னா இது வேறயா அப்டீன்ன ஆமாக்கா அப்டீனிச்சு செரி அதுக்கப்றோ அதுவு ஃபோனோ பண்ணவே இல்லீயா நீயு ஃபோன் பண்ணல எனக்கு சம்ம கோவனா வந்துச்சு அது ரித்திகா வேர கேட்ருக்கு போலறக்குது நா வர பா கூட்டிட்டு போங்க கூட்டிட்டு போங்கனு கேட்னுந்ருக்கா போல இருக்கு அவ இல்ல போ நீயு வந்து டாக் எங்கேயோ போயிருக்குன்னு சொன்னியாமே நீ ஏ கிட்ட சொ ஏ எ கிட்ட சொன்னாடி அவ ஊசி போறதுக்கு அம்ச்சிருக்கோன்னு சொல்லி சொல்லிட்டேக்கா அவகிட்ட சொல்லலக்கா அப்டிதா எ கிட்ட சொல்லிட்டு தாண்டி சொன்னா அப்டீனா எனக்கு போமா நா இனிமே நா போவே மாட்டே அவ வீட்டுக்கே போ மாட்டே நா நா டாக் ஆ பாகறக்கு எவ்ள ஆசையா இருக்கு அவங்க என்னடானா அக்கா இங்க இருக்கே அங்க இருக்கே இங்க போறே அங்க போறேன்றாங்கம்மா எனக்கு கோமா வருது ரென்ஜூ
அந்த குட்டி நல்லா இந்துச்சுன்னா கூட்டு வந்திருப்போங்க்கா அந்த குட்டியே ந உடம்பு சரியாம இருக்கு நா குழந்தைய கூட்டு வந்து ம்ச் அந்த குழந்தைக்கு எதன அஃபெக்ட் ஆச்சுன்னா க்கா பண்றது ச அதனால தா நா வந்து செரி வெயிட் இப்ப நம்ம என்ன ஃபுல்லா க்ளியர் ஆனது அப்புறோ வென பாப்பா கூட்டு வரலா இங்க கூடுறது பெரிய விஷய இல்ல ஆனா அது டல்லாதா இருக்கா அவ கூட இந்து கண்டிப்பா இப்ப நாங்களா உக்காந்து விளாடுவோ பசங்களு விளையாடுவாங்க பசங்களுக்கு என்னனு சொல்ல தெரியு சொல்ல முடியாது புரியவு புரியாது உக்கார்ந்து விளையாடுவாங்க ஆசைய்ல வந்து விளையாடுவாங்க ஆ ஆமா அதுவு
சொல்லியிருக்க வேண்டியதான லூசு ம் அது மாத்துட்டு வேற நா வித்யாஸ் எல்லாமே இருந்தே நான் அத இத பாத்துட்டு வேற ஒரே இது பண்ணினுச்சு என்னல்லா பண்றாங்கமா அப்டி பண்றாமா இனிமே போவே மாட்டோமா அப்டின்னு நினு சுப் போ மாட்டேன்னா சந்தோஷ போவாத
அத ரித்திகா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா காயத்தரி கி ட்டு நா வந்து சாரி சித்தி டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்டின் பேசுறா அவ ரித்திகா காயத்ரி கிட்ட காயு சொன்னா ஏ இப்டி இப்டியெல்லா பேசுறாடி எனக்கு கஷ்டமா இருக் அவ ஒக்காந்து அழுது இருந்தா
அ அதுதா அது அதுக்கு பேசலனு சொல்லிருக்கா அது பேசலன்றதே கோவ வேலைக்கு போறோன்னு சொல்றாங்கம்மா வேலைக்கு போறோ சொல்றாங்கம்மா இனிமேல் நா வரவே மாட்டோமா வந்து அது ஒரு மாரி ஆயிச்சு அது ஒரு ஒரு வாரமு ஒரு ஒரு வாரமு எக்ஸ்பர்ட் பண்ணுது இப்ப எனக்கு நா அதெல்லா நான் அப்சர்வ் பண்ணுவதா நா ரொம்ப அத அவாய்ட் பண்றே நா இது இப்டியே கொண்டு போவு அப்டியே வெள்ளிக்கம ஆனாலே அவ்ள ஜாலியா ஆயிட்றா அவ இந்த வார வரும் போதே அங்க வரணுன்றது ம்ச் அங்க வரணு அங்க இருக்கணு அங்க ரெண்டு நாள் இருக்கணு ஸ்பெண்ட் ஆ அது வெள்ளி கிழம அந்த வார வெளக்கிழம வரும்போதே ஏய் நாளிக்கு வெள்ளிகிழம வருது ஜாலி சனிக்கிழம நா சித்திய வர சொல்லிடுவே நாங்க பேய்டுவோம்மா இப்டியெல்லா பேசி பேசி ஒரு மாரி அவ வார ஆன ஆக மூணு வாரமே இப்டிதா பணி நிறுஞ்சி
ஆஅ நாங்க என்ன பிளான் பண் ணா போன சனிக்கிழம ரித்திகா கூப்பிட்டு வந்தடலா செரி இவயிருப்பா பா குட்டியு பா பா பியப்புல விளாடுவாங்க நாத்து கிழம சாய்ங்காலோ கூப்பிட்டு போய் விடலா ஆ
டா தா இந்த சனிக்கம்ம இ போன் பண்ணிருக்கா போலருக்கு சனி கழமயா வெள்ளிக் கழமயான்னு எனக்கு தெரியல அவ வேலைக்கு போறன்னு சொல்லியிருக்கா நீ வந்து நா இல்ல அங்க போறேன்னு சொல்லியிருக்க போல அங்க போலயிரு அங்க போறே டாக் இங்கல்ல ஊசி போட குடுத்துருக் கோ அப்டின்னு சொல்லிருக்க போலருக்கு நா இல்லன்னா ஆக்சுலி ஞாயித்து கிழம வந்திருக்கோ நா செரி நம்மோ காலை யில முடிச்சுட்டு கூடோ நம்ம போயிட்டு சாயந்திரமா வந்துலா அப்படின்னு தா யோசிச்சு நைட் வந்து பாத்து அழுதுன் சொல்லின்ச்சா செரி சந்தோஷோ தா பா அப்டினே நச்சுக்கிறே நா கம்முனு வுட்டே செரி போ போகலன்னா போ போவாதே அப்படின்னு ந தான அவ்ளோ சந்தோஷமா தானே இருக்கூ அவனுக்கு அப்படின்னு ஆமா பின்ன என்ன வாரோ வாரோ குச்சன்னனு இருக்கறே நீன்னா ஓவரா பன்னி இருக்கு இதெல்லா நல்லா இல்ல பாப்பா படிக்கிற டைம் நீ உனக்கு நீ நா உனக்கு வேணா நா எதையுமே இக்னோர் பண்ண மாட்டே ஆனா நீ உ விஷயத்துல கரெக்டா இரு உ விஷத்து நீங்க கரெக்டா இருந்தனா நா அனுப்புவே இல்லன்னா அவளுங்க வந்து கேட்டா கூட சரி நா மொற மொறைக்கு க்கு நிற்ப ரித்திகா நானு ப்ப மாட்ட
அதா காயத்ரினா சொன்னானே நீ படிப்பாப்பா நீ படிக்கணு இப்ப நீ எய்து வர
ஆ நா படிச்சு முடிச்சுடு நீ எல்லாமோ எனக்கு எனக்கு நீ அதுக்கே இந்த மாரி நீ படிச்ச முடிச்சுடு படிச்சு முடிச்சுட்டு நா உன அனுப்ப மாட்டேலா சொல்ல மாட்டே அனுப்புறே ஆனா நீ எனக்கு படிச்சு முடிச்சுட்டு நீ போ அங்க போய் நீ படுக்ரியா கிழிக்கிறன்ற லட்சணம்ல்லா எனக்கு தவிர ஒரு லட்ச
ஏன்னா காயத்து என்ன பயப்படுறானா இங்க வந்து படிக்க மாட்டாடி அவ எ கூட இருந்தா படிக்க மாட்டா அதனாலே நா வந்து அவ வந்து நக்கு தூரமா இருக்கு ஏன்னா அவ வந்து அங்க வந்து படிச் படிக்கிறேன்னு சொல்லி புக்க தேற படிக்க மாட்டா எது படிக்க படிக்கிற படிக்க மாட்டா ம்மலா நா வந்து ஷோ கூட்டு வரோ சரி பாப்போ சனிக்கிழம தா நா போய் கூட்டு வரே நா லாஸ்ட்டு இப்டி ஆனது அப்பறோ அழ கயோர் மை டிப்ரெஸ்ல இருந்தாலாஸ் ஃப்ரைடே கூட் அவட்ட சொல்லி அவ மைண்ட் ஆயிடுவா ரித்திகாவு சோ அதனால நானு அப்படியேதா சொல்லு விருதி நம்ம அக்காட்ட சொல்லிக்கலா அக்கா எடுத்து சொல்லுவாங்க
எனக்கே ரெண்டு எனக்கே ஒரு நாலு அஞ்சு நாளா சமப்போ என்ன இதுங்க போனு பண்ண மாட்டதுங்க போன் பண்ணாவு எடுக்க மாட்டதுங்க இன்னாதா நடக்குது என்னாதா பண்ணுதுங்க இதுங்க இன்ன அவளோ பிஸியா இருக்குங்களா
அப்பறோ வந்து பீஸ் வாங்கல எங்க கிட்ட நாங்க ப பய டோமா டாக்டர் வந்து அன்னைக்கு அன்னைக்கு இன்ஜெக்க்ஷன் போட்டாரு ஆச ஐநூபா பீஸ்சு முன்னூரூபா தா இன்க்ஷக்சன் மட்டுந்தா காசு வாங்குனாரு பபீஸ் வாங்கவே இல்ல அதுக்கடுத்னாலே கூப்ட்டு போனோ இத மாரி ரொம்ப டல்லா இருக் க்கா நீங்க கேட்டவங்கட்ட அவங்க அப்டடே குடுத்துருங்க டாக்டரே பேசுற ஓன்ன
அய்யோ அப்போ என்னன்றதுக் கேட்ருக்க வேண்டியதான என்ன தா சார் ப்ராப்ளமு ஏனா க்யூர் பண்ண முடியுமா அப்டின்னு சொல்லி கேக்குறதான
அதா சொன்னே அது இல்லமா அவ சொல்ட்டு இப்போ வந்து நம்ம சரி பண்றது பிரச்சன செலவாகு கண்டிப்பா செலவாகு ஒரு நெலைமைய எனக் புரியுது நீங்க அத வந்து சேவ் பண்ணுனு நெனைக்கிறீங்க ஆனா கண்டிப்பா செலவாகு அது நீ
அதா பாவீங்களா அப்ப மேஜர் மேஜர்வா எதுன ப்ராப்ள இருக்குல்ல
அது வந்து ரொம்ப டல்லா இருக்கா சாப்டே மாட்றான்னு சொல்றீங்க அது கு ரொம்ப குட்டி பாப்பி வேற நா டாக்டரு கேட்டே எத்தன்னாள் குட்டி எப்ப இன்ஜெக்ச ஷன் போட்டீங்க எல்லா அப்டே கர்ட்டா கேக்கும் போது அவ வந்து ஒளர்றா ஸ்பீக்கர் போட்டு சு பேசுறாரு அவுரு அவு நல்
ம்
அவ நல்லா ஒளர்றா அதுக்கப்ரோந்தா வந்து என்னாச்சு